வணக்கம் தோழி
ஹலோ
தோழி வணக்கம்
வணக்கம்பா
நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நல்லாருக்கே இன்னைக்கு நம்ம என்ன தலைப்ப பத்தி பேசலா தோழி ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
நானு இப்பதான்ப்பா முடிச்சே என்ன ஸ்பெஷல்லு நா என்ன பேசலா நீங்க சொல்லுங்க
ம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள் அவற்றுலருந்து இன்னைக்கு நம்ம எப்டி மாறுபட்ருக்கோ அப்டிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோங்ளா
செரிங்க நீங்க பேசுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா பேசுறே ஓகேவா
ஆ சரிங்க தோழி பாரம்பரிய உணவு வகைகள் வந்து அப்டின் நம்ம பாத்தோம்னா அந்த காலத்துல வந்து காலைல எழுந்துரச்சுன்னே ஆ காஃபி தேநீர் இ நம்ப தேநீர் டீ இந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறதுக்கு பதுவா ராய்கூல் வந்து குடிப்பது வந்து வழக்கமா வச் சுருப்பாங்க நா வந்து என்னுடைய பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகும்போது என்னுடைய பாட் டி இறக்கும் தருவாய் வரைக்குமே அவங்க தினமு காலைல வந்து ராய்க் கூழ் குடிக் றதுதா வந்து வழக்கமா வச்சிருப்பாங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இந்த நவீன காலத்துல வந்து பாத்தோ அப்டின்னா நம்ம காலைல எழந்தருச்சுன்னே ஆ அ நம்ம மொதல்ல தொளாவுறதே அந்த தேநீரதா இருக்கு வெறு வயிற்ற தேநீர் குடிப்பது வந்து அ மிகவும் வந்து ஒரு கெடுதலான விஷயம் அப்டின் சொல்லி இன்னைக்கி நெறைய மருத்துவ ஆராய்ச்சியில வந்து தெரிய வந்துருக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த காலத் துல நெறையா சிறுதானிய உணவுகள் வந்து உட்கொள்வது வந்து வழக்கமா இருந்தது தோழி கருப்பு கவுளி அரிசி ராகி கம்பு வரகு தினை இந்த மாதிரி அ அரிசிகள வந்து பயன்படுத்திட்ருந்தாங்க ஆனா நவீனமயமாக்கப்பட்ட இந்த காலத் த்துல வந்து நம்ம பெரும்பான்மையானோர் வந்து பாத்தீங்கன்னா மாவு நிறைந்த பொருட்கள்தா வந்து உட்கொண்டுட்டு வரோ அத பத்தின விழிப்புணர்வு வந்து மிகவு குறைவாதா இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத் த்துக்கள தொடர்ந்து பேசுங்க
அ அப்டின் பாத்தா தோழி இப்போ நானு வந்து இதெல்லா யூஸ் ப் இப்போ களி பண்றது இந்த கேவுரு மாவு ரொட்டி செய்றது அதெல்லா வந்து நடுநடுல செய்றே ஆனா நீங்க சொல்ற மாரி இப்ப மைதா இதெல்லா வந்து நெறைய ஆய்டுச்சு ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்டிதா போறாங்க தேடிட்டு அதனால ஆமா ஆமா நா நா வந்து இப்ப நடுல களி அதெல்லா செய்வம் செய்வே நீங்க செய்றதுண்டா
ஆ செய்வோ தோழி நிச்சயமா வந்து செய்வோ ராகிகூழ் வந்து செய்வோ கம்பு வந் து கூழ்க்காச்சி தருவே அதே மாரி கருப்பு கவுளில வந்து ஆ கஞ்சி வந்து செஞ்சு தருவே தோழி தினை வரகு அந்த மாதிரி அரிசில வந்து சொல்லுங்க
இப்ப லேட்டஸ்ட்டா எ டுத்துட்டு வர ஆரம்பச்சுட்டாங்க அந்த பழைய இதெல்லா வந்து சிறுதானிய திரும்பி இப்ப எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தோழி இப்ப நடுல அது வேணுனா எல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப எல்லா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்கனுட்டு இப்ப திரும்பி எல்லா சிறுதான்யத்துக்கே மாறிட்டாங்க நீங்க சொன்ன மா றி இதெல்லா‌ போட்டு பவுட்றா பண்ணி ட்டு அது மார்னிங்கு வந்து கூழ் மாரி செஞ்சு குடிக்கிறது இதெல்லா வன் பண்ணிட்டு ப ஃபாலோ பண்ணிட்டுதாங்க இருப்ப நா ஓரளவுக்கு என் ஃப்ரெண்ட் மா ஓரளவுக்கு ஏன் ஃபிரென்ஸ் சர்க்குள்ல கூட அதெல்லா ஃபாலோ பண்ணிட்தா இருக்கோ
நிச்சியமா தோழி நிச்சியமா ஏனா மருத்துவ விழிப்புணர்வு கார்ணம்னால இப்ப மக்கள் வந்து நல்லதொரு பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டுதா இருக்காங்க தினை வரகு போன்ற அரிசிகள்ல வந்து பாத்தீங்க அப்டி னா நம்ம வந்து பொங்கல் ஆ அல்லது கிச்சடி அல்லது தக்காளி சாதம் அந்த மாதிரி செய்யும்போது அது சுவையுடையதாவு இருக்கு மக்களுக்கு வந்து விரும்பி சாப்புடுவாங்க அந்த மாதிரி நம்ம வாரத்து க்கு ஓர் இரண்டு முறைகள் வந்து சிறுதானிய உணவுகள்ல உட்கொண்டுட்டு மீதி நாட் கள் வந்து நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களையு நம்ம வந்து ஆ கொண்டு வந்தோ அப்டினா வெள்ளை அரிசி புழக்கம் வந்து நிச்சியமா கம்மியாகு அதனால நம்ம உடல் உபாதை கள்ல இருந்து நம்ம வந்து அ வெலகி நம்ம வந்து தொடர்ந்து சத் தான ஆரோக்கியமான வாழ்க்கைய வந்து வாழ முடியு தோழி
ம் ஆமாங்க கண்டிப்பாங்க தோழி இது நீங்கோ இந்த பாய்சத்தே எதா செய்யற்துண்டா
இல்ல தோழி பாயாச வகைகள் வந்து செய்வதில்ல தக்காளி சாதம் கிச்சடி பிரியாணி பொங்கல் அந்த மாதிரி உணவுகள் வந்து செஞ்சு தருவ ஆ சிறுதானிய அரிசில வந்து பாத்தம்னா லட்டு அந்த மாதிரி தின்பண்டங்கள் வந்து ஒன்று இரண்டு அல்லது சத்துமாவாக செய்து குடுக்கக்கூடிய வழக்கங்கள் வந்து இங்க இருக்கு தோழி
ஆமா தோழி நா கூட இங்க வந்து இந்த சிறுதானியோ வந்து கிளாஸ் போச்சு இதுக்காகவே நாங்க போய்ட்டு ஃபிரெண்ஸ் எல்லா அட்டன்் பண்ணிட்டு அது ஏனா எப்டி செய்ற மெத்தேடெல்லா எங்ளுக் தெரியாது அதனால சேரி தெரிஞ்சுக்குலாமே இத பத்தி நம்ளு செய்லாமே அப்டின்ட்டுடு போய்ட்டு கிளாஸ் அட் டன் பண்ணி சட்டிஃபிகேடெல்லா வாங்கிட்டு வந்தோ தோழி செஞ்சு எப்டின்ட்டு நீங்க சொன்ன மாரி இந்த லட்டு அப்றமா இந்த இது செய்யற்து கிச்சடி செய்யற்து எப்டி மத்த டிஷ்ஷஸ்ஸு எப்டி செய்யணூன்ட்டு கிளாஸ் எடுத்து எங்ளுக் காட்டு சொன்னாங் காட்டுனாங்க தோழி
ஓ நல்ல விஷ்யோ தோழி நல்ல விஷ்யோ
இங்க எங்க வீட்டுக்கு நியர் பையின் பாத்தாலு கிட்டத்துல ஒரு கட ஓபன் பண்ணிருக்காங்கோ அதுல்யு அவ்ளோதா இந்த எல்லாமே ஹெல்தியா இந்த சூப் வகைகள் வெஜ்ஜுல ஆ நம்ளுக்கெது நம்ம வீட்ல செய்ய முடியாத அதெல்லா மூலிகை இதுவா ஓபன் பண்ணிருக்காங்கோ நல்லா இதுவாவுது
வீட்ல சில பேருக்கு எல்லாமே கிடைக்காது இல்லையா அதுனால அந்த இதே வா ஆமா அந்த மாரி சூப்பு வட எல்லாமே இதுக்கு சம்பந்த பட் டுதா செய்றாங்க வெஜ்ஜுல ஸ ரொம்ப நல்லா பண்றாங்
ஓ செரிங்க தோழி செரிங்க மிக்க மகிழ்ச்சி ஆ இல்ல தோழி இங்க சூப்பு வகைகள் இருக்கு ஆனா வந்து இயற்கையா அவங்க ரெடி பண்றத விட அந்த வந் து அ நம்ம பேக்குடு பவுடர்ஸாதா வந்து சூப் பா வந்து மாத்தி தராங்க தோழி அது வந்து நிச் உடலுக்கு வந்து கெடுதல்தா விளைவிக்கு நம்ம நேரடியா அடுஸ் சியில இருந்து செய்யக்கூடிய கஞ்சிக்கு சூப்புக்கு அதா வந்து ஒடம்புக்கு நல்லது அதுவே வந்து கெமிக்கல் நி றைந்த ஆ பவுட்ருகளா அத வந்து மாத்திட்டாங்க அப்டின்னா அது நிச்சயமா வயி ற்று உபாதைகள் வந்து ஏற்படுத்து தோழி அதனால வெளில ஒரு ஒரு இரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்டி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோ ஆனா அது வந்து வயிற்று வலி உருவாக்கும் போதுதா என்னன்னு சொல்லி பாக்கும்போது அவங்க பயன்படுத்தினது முற்றிலும் அந்த பவுடர் வகை சார்ந்ததுங்கிறது தெரிய வந்தது அதனால வேண்டா அப்டிங்கிறத வந்துட்டு நாங்க எப்பொழுது கால்ல நடை பயிற்சி அல்லது யோகா வந்து செய்வோ அந்த சமயங்கள்ல நம்ம கொள்ளும் போதுதா வந்துட்டு அந்த மாதி ரி ஒரு மாறுபட்ட உடல் உபாதை ஏற்படும் போதுதா தெரிஞ்சது வெளில வாங்குறது வந் து அவங்க பவுடருதா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரு அப்டி பயன்படுத்துவதில்ல ஆனா ஒரு சில கடைகள்ல பவுடரை பயன்படுத் தி குடுத்துர்றாங்க அது நிச்சயமா ஒடம்புக்கு கேடுதா இயற்கையா அரசியிலிருந்து விளைவிக்கக்கூடிய கஞ்சி அல்லது சூப்தா வந்து ஒடம்புக்கு ஆரோக்கியத்தை வந்து குடுக்கு தோழி
தோழி என் எனக்கு தெரியுன்னா கூட நானு அந்த மாரிதா இத்துனூன்ட்டு இது பண்ணாக்கா ஒரு யூ டியூப் ஏதாச்சு போட்டுட்டு அப்டியே நா ட்ரை பண்ணி
முடிஞ்ச வரைக்கு நானு செய்ய ஆரம்பிப்பே கத்துக்கணுமே
நிச்சயமா தோழி ஏன்னா இன்னக்கி சமூக வலைதளங்கள்ல பாத் தா அனைத் பேசுங்க தோழி
ஒரு சில டைம் நம்ம இதாதா சொல்றோமே சோம்பேறித்தனமா விடுறத விடயு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து செய்யறது நம்மளுக்கு பெஸ் ட்டா இருக்கு வெளிய சாப்டு வந்து நீங்க சொன்ன மாரி வெயிட் கெட்டதில்ல அதலா ஃபுட் பாய்சனு அதெல்லா இப்போ சொல்லவே வேண்டா அதனால வந்து கொஞ்ச நேரோ நா டைம் இருந்தா அம்மா நெனச்சா செஞ்சுருவே பாத்துட்டு
நிச்சயமா தோழி நிச்சயமா ஆ அதே மாதிரி பாத்தம்னா குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதில இருந்தே இந்த பழக்கத் த வந்து கொண்டு வந்துரணு இல்ல அப்டின்னா அவங்க வந்து கெமிக்கல் ரசாயனம் மிகுந்த உணவுகளுக்கு வந்து பழகிட்டாங்கன்னா சிறுதானிய உணவுகள் வந்து அவங்களுக்கு வந்து சுவை பிடிக்கல அப்டிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க சிறு வயது முதலே அந்த பழக்கத்த நம்ம கொண்டு வந்துட் டோ அப்டின்னா நிச்சயமா அவங்க வந்து பேக்ரிய ஆ பொருட்கள் அல்லது மைதால செய்யக்கூடிய பொருட்கள தவிர்த்து இந்த மாதிரி சத்தான பொருட்கள வந்து உட்கொள்ள தொடங்கு போது அவங்களு ஆரோக்கியமா இருக்கலா குடும்பத்தோட நம்மளு ஆரோக்கியமா இருக்கலா தோழி தொடர்ந்து பேசுங்க
கண்டிப்பா உண்மதா தோழி நீங்க சொல்றது வந்து ஆனா இப்ப அப்டிதா இங்க சொல்ற மாரிதா மாறிட்டாங்க பசங்க புல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்டிதா போறாங்க ஃப்ரைட் ரைஸு இந்த ரைஸு அப்டிதா சாப்ட விரும்புறாங்க அது ஏன்னா நம்ம பழகல இப்டியே கொஞ்ச வருஷமா வந்துட் டதுனால இந்த இந்த மாரி எது வந்து நாக்குக்கு டேஸ்ட்டா இருக்கு அததா கேக்குறாங்கோ எவ்ளோ கெடுதல்னு சொன்ன அததா ஃப ஸ்ட்டு போய் நிக்கிறாங்
பண்றாரா இங்க வரைக்கு நா குடுக்க ட்ரை பண்ணிட்டு தா அங்க வந்து வப்பே இது வந்து கொஞ்ச கொஞ்சமா அட்லீஸ்ட் வார்த்தக்கு ஒரு டைம் அப்டி பழகுனா கூட அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா பழகலான்ட்டு இப்ப கொஞ்ச கொஞ்சமா ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கே சேத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கே
நிச்சயமா தோழி நிச்சயமா அதனால வந்து அதே மாரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை ஒரே இல்ல தோழி ஒரே ஒரு பையன் தா பத்தாவது முடிச்சுட்டு பதினொன்னாவது போக போறாங்க
உம் உம் உம்
உம் நம்ம அதே மாரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை வந்து ராகி களி ஐநூறுக்கு நானூத்தி தொன்னூத்தி மூணு மதிப்பெண்கள் தோழி
உம் சூப்பர் சூப்பர் உம்
ஹலோ தோழி கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது கேக்குது
ஆ ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத் ஆ கேக்குது தோழி இடையெல்லா கொஞ்சோ ஒளி கம்மியா இருந்தது பத்தாவது முடிச்சுட்டு பதினொன்னாவது வந்து போறாங்க தோழி
நல்ல விஷயோ நல்ல விஷயோ
உம் சிறு வயதுல நா சிறுதானியம் வந்து அதிகமா குடுக்காம விட்டுட்டே இப்ப கொஞ்சோ பெருசாகும் போது சில வகையான அரிசிகள வந்து ஏத்துக்கிறாங்க சில உணவுகள வந்து ஏத்து கிறது இல்ல சிறுதானியத்துல அப்ப இப்ப நா வந்து வற்புறுத்தி அந்த பழக்கத்த வந்து அவுங்களுக்கு குடுக்குற அப்ப நா யோசிப்ப ஒருவேள சிறு கொழந்தையா இருக்கு போது இந்த அ ராகி கூழ் கம்பெல்லா குடுப்போ அ மற்றபடி மற்ற அரிசிகள் பற்றின விழிப்புணர்வு வந்து நமக்கு இல்லாததுனால அத வந்து நம்ம குடுக்காம விட்டுட்டோ இப்ப ஒவ்வொன்னா நம்ம புகட்டு போது அ அவங்க சிரமப்படுறத பாக்கும்போது சிறு வயதுல இருந்தே நம்ம வந்து குடுத்துருக்கலா அப்டிங்கிற ஒரு எண்ணம் வந்து
ஆமாங்கோ கண்டிப்பா நல்ல இதுதா நீங்க சொல்றது நல்ல கன்டென்ட் தா ஆனா வந்து இதுதா இப்ப இதுக்கு மேலதா நம்ம கொஞ்ச கொஞ்சமா தா பழக முடியும் ஏன்னா முன்னாடி பழகல உம் உம் அப்ப என்ன சாப்பாடு தோழி
இப்ப வந்து சுண்டக்காய் போட்டு புளி குழம்பு வச்சே தோழி முருங்கைக்கீரை ரசம் சாதம்
சூப்பர் சூப்பர் இங்க வந்து பசங்கோ
கு இருமுறை வந்து கீரைகள் வந்து கண்டிப்பா இருக்கும் தோழி ஒரு நாள் சுண்டக் கண்டிப்பா இருக்கூ
ம் சூப்பர் நல்ல விஷ்யோ அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல
நிச்சியமா தோழி உங்க வீட்ல என்ன சாப்ட்டீங்க தோழி
நா வந்து ரைஸு சாம்பார் ரசம் பண்ணியிருந்தே பசங்க வந்து எக் ரைஸ் கேட்டாங்கன்ட்டுன்னு இப்பதா செஞ்சு குடுத்தேம்ப்பா
அ சரிங்க தோழி மிக்க நன்றி உங்ககிட்ட பேசுனதுல நன்றி வணக்கம் தோழி